லோ
சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குதுங் சிஸ்டர் உங்ளுக் கேக்குதுங்ளா தெளிவா
ஆ கேக்குது சிஸ்டர் என்ன பண்றீங்க
இந்த பண்றது இப்பதா எந்திர்ஸ்சிட்டு பிரஷ் பண்ணீட்டு ஒக்காந்துட்ருக்கேங்க நீங்க
நா எந்திர்ச்சு டீ போட்டு குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஒர்க் போணுல்ல நா காலைலே இங்க வாஷிங் மிஷின்லா ட்ரெஸ் எல்லா போட்டுவுட்டே அந்த வேலையெல்லா முடிச்சாச்சு இனி மார்னிங்
பேய்ருவாங்ளா
அவுங்கள்க்கு ஃப்ரைடே தாங்க லீவு ஆமா அவுங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க அ அவுங் வந்துட்டு ஆ ஆ ஃப்ர ஃப்ரைடே வந்துட்டு தொழுகைகாக முஸ்லீம் ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க தொழுகைகாக அவுங்க லீவ் உட்ருவாங்க சோ அதுனால அன்னைக்கி லீவு ஞாய்ற்றுக்கெழம நல்லா வியாபாரோ போகுன் சொல்லுவாங்க அதுனால கண்டிப் பா போற நாளே ஞாய்ற்றுக்கெழமையா தா இருக்கு
ம் ஞாய்த்துக்கெழம வேல பாத்தா டபுள் சம்பளோ அந்த மாரிலா தரமாட்டாங்க
கெடையாதுங்க கெடையாதுங்க அதெல்லாம் இங்க கெடையாது எப்பவு குடுக்குற அதே சம்பளந் தா எக்ஸ்ட்ரா அதாது ரொம்ப நெறைய ஓடுது இப்ப பொரட்டா மாஸ்டர் அவரு ரொம்ப அதிகமாக பொரோட்டா ஓடுது கொஞ்சோ எக்ட்ரா ஒர்க் இருக்கு அப்டின்னா ஒரு எரநூரூவா முன்னுரூவா சேத்து குடுப்பாங்க குடுப்பாங்க பாப்பாங்க அதெல்லா நல்லா தா பாப்பாங்க அந்த டைம்ல மட்டு சேத்து குடுப்பாங்க சிஸ்டர் ம் அத இனிமேதான கால சாப்பாடு சமையல்க்கு தா நமக்கு இனிமேதா நம்ம என்னன்னே முடிவு பண்ணணு ஏனா வீட்ல வந்துட்டு ஜாய்ண் பேமிலியா நாத்தனார் வேற கொழந்தைங்கள கூட்டிட்டு வந்துருக்காங்க ஒரு மாசத்துக்கு இங்கதா இருப்பாங்க ஏனா யாருமே எந்திரிக்கல எல்லாரு மெதுவா தா எந்திரிப்பாங்க நைட்டு தூங்க லேட் ஆய்ரு அதனால மெதுவா எந்திரிப்பாங்க இவர் வந்து வேலைக்கு போணுன்றக்கா ஆறைக்கு நா எந்திச்சுருவ எந்திர்ச்சு இவர எழுப்பி உட்டு கெளப்பி விட்டுட்டு இப்ப குளிக்க பேருக்காங்க குளிச்சுட்டு வந்தாலு உங்கள சாப்ட மாட்டாங்க அதா ப்ரச்சன பால் மட்டு ஆத்தி குடுத்தா குடிச்சுட்டு போய்ருவாங்க சோ அவங்க எந்திரச்சோனதா மாமியார் எந்திரிச்சோனே என்ன செய்யணுன் கேட்டுதா பண்ணனு எங்க வீட்ல
ஓ அப்டிங்ளா நீங்களா ஒண்ணு பண்ணா சாப்ட மாட்டாங்ளா
சாப்டுவாங்கதா சாப்டாம இருக்க மாட்டாங்க இருந்தாலு கே அவங்கள மதிக்கல கேக்கல அப்டின்னு ஒரு நாள் சொல்லுவாங்க என்னைக்காது ஒரு நாள் சண்ட வருல்ல வீட்ல அன்னைக்கி அ அ என்ட்ட சொல்ல மாட்டாங்க ஏன வீட்டுக்கார்ட்ட சொல்வாங்க உ பொண்டாடி என்ன மதிக்க மாட்றா அப்டின்னுவாங்க நம்ம எதுக்கு என்ன செஞ்சாலு சாப்பிடதா போறாங்க அவங்க சொறவே செஞ்சிரு அவங்க என்ன சொல்லுவாங்கன்றது தெரியு என்ன பண்ண போறோ ஒன்னு இட்லி இல்லன்னா அ தோசை ஊத்திக்க போறோ சட்னி தேங்கா சட்னி இல்லனா தக்காளி சட்னி தா வேற எந்த சட்னியு வைக்க மாட்டோ அதே மாத்தி மாத்தி புதினா சட்னி அதெல்லா புடிக்காது அதனால மாத்தி மாத்தி அதுதா இப்ப நேத்து நைட்டு தக்காளி சட்னி வச்சா இன்னைக் காலைல தேங்கா சட்னி வைக்க சொல்லுவாங்க அவ்ளோ தா நேத்து சாம்பார் வேற வச்சது கொஞ்ச இருக்கு
ம்
அதனால எதயா ஒன்ன வச்சு அஜஸ் பண்ணிக்லா கொழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கா இட்லி அவிக்க சொல்லுவாங் ம் நீங்க இப்பதா எந்திரச்சுக்கீங்க ப்ரஷ் பண்ணிக்கீங்க பாப்பா என்ன பண்றாங்க
அவங்க எல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எந்திக்க எப்டியு நைன் ஓ க்ளாக் ஆகு
அப்டியா சேர் சே ஏ பொண்ணு நா எந்திரிச்சோல்லே எந்திரிச்சுறா சின்னவ மட்டு இந்தா இப்ப எல்லாரு அங்க ஆ நாங்க ரூம்ல படுத்துருப்போ நா சின்னவ மட்டு என்னோட படுத்துருப்பா பெரியவ அ அவங்க அப்பத்தா கூட அங்கதா இருப்பா அதுதா அது என்ன ன பண்ணுவோ அவங்ளா அங்க தூங்றாங்களா இவ என்ன பண்ணுவா இங்க இருந்து பேருவா கதவ தொறக்க சொல்லி ரூம்ல இருந்து போய் அவங்க இந்தா எழுப்பிட்ருக்கா இப்ப பேட்டா இங்கதா இருந்தா ஏ கூட இப்ப கெளம்பிட்டா கதவ தொறக்க சொல்லி போய்ட்டா போய் அவங்கல்லா எழுப்பிட்ருப்பா இப்ப போய்
ம் அவங்க அப்பா வேலைக்கு போறாங்னா அந்த வண்டி சவ்ண்டுக்கே எட்டு மணிக்குலா எந்திச்சிருவா
அ
அவ அப்பா வெளிய உர் உருன்னு முறுக்கிட்ருப்பாரு அப்பமே எந்திச்சிருவா எட்டு மணிக்லா
ம் அது தாங்க எப்டி கண்டுபுடிக்கிறாங்ன்னே தெர்லங்க
ஆ அதே தா
நம்ம எழுப்புனா கூட ஏ பொண்ணுலா எந்திரிக் க்காது உங்க அத்தா வந்துட்டு அவங்க ஏ பொண்ணு பேர் அஸ்மியா அஸ்மியா அப்டின் அவங் கூப்ட்டா போது அஸ்மி அச்சு அச்சுன்னு கூப்டுவா அச்சு அப்டின் கூப்டுவா கூப்டுவாரு அவருக் அவர் வாய்ஸ் கேட்டுச்சா அப்டியே எந்திரிச்சு இப்டி உக்காந்துரு என்ன தூக்கமா இருந்தாலு ஹலோ ஆ லைன் சேர் சேர் சேர்
அது என்னன் தெர்ல அது கரெக்ட் டா ஒரு சில நேரலா கரெக்டா எந்திரிச்சுரு கடைக்கு கூட்டு போனு எந்திச்ச ஒடனே கடைக்கு கூட்டு போயிட்டு ஏதா ஒரு ஸ்நாக்ஸ் அஞ்சு ருவாய்க்கோ பத்து ருவாய்க்கோ எதோ ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத் தாதா எறக்கியே உடறது அது வரைக்கு வண்டியில உக்காந்துகிட்டு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ னு உக்காந்துட்டு இருக்குது
அதேதா விட மாட்டங்குது இவளுக்கு இன்னு கொஞ்ச வெவரந் தெரிஞ்சா அதத்தா இவளு செய்வா விடதா மாட்றாக இப்ப வேலைக்கு போறதுக்கே அவ அக்காவா வந்து அவ விடமாட்றா தாத்தா தாத்தான்னு பின்னாடிதா திரிவா சாப்பாடுலா சிஸ்டர் என்ன குடுப்பிங்க காலைல பாப்பாக்கு
காலலதா என்ன பண்லானு யோஸ்த்துகிட்ருக்கோ தோசையா இட்லியா போடலா அப்டின்ட்டு
ம்
எப்டியு மேக்சிமம் தோச இட்லிதா அவ
ம் ம் நேத்தெல்லா உங்க பக்கலா ஷடவுன்னா சிஸ்டர் இங்கல்லா நேத்தெலா ஷடவுன்னு ஃபோன் கூட சார்ஜ் போட முடில சிஸ்டர் ஃபோன்ல கூட சார்ஜ் இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு
என்னதுங்க
ஷடவுன் ஷடவுனா நேத்து உங்க பக்கலா
இல்லிங்ளே ஷடவுன் இல்லிங்ளே
நேத்து இந்த பக்கலா ஷடவுன்ங்க நெறைய பக்க ஷடவுன்னு சொன்னாங்க நேத்து ஒரு பொண்ணு பேசிட்ருந்த அந்த பொண்ணு நேத்து ஷடவுன்தா அங்க அப்டின் சொல்லி சொன்னாங்க
அப்படிங்ளா
ஆ ஆமா ஷடவுன்ல்லா பண்ணாங்கன்னா எப்போ கரண்ட் வரு காலைல எத்தன மணிக்கு அங்கலா அமத்துவாங்க
கரெக்டா ஒம்போது மணிக்கு புடிங்கிருவாங்க ஒரு நிம்ஷ வந்து முன்ன ஆகாது பின்னயு ஆகாதுங்க
ம்
நைன் ஓ கிளாக் ஷார்ப்பா
அமுத்திருவாங்க அப்டிதா வர்றது எப்ப வரு
அது சொல்ல முடியாது அஞ்சரைக்கு வரு நால்ரைக்கு வரு ஆறு மணிக்கு வரு அவங்க உடறத பொறுத்துதா ஆனா நா எங் க அம்மா வீட்ல இருக்கப்பல்லா ஆஃப் ஷடன் வெப்பாங்க ஒன்ர அந்த மாரிலா வந்துரு
ம்
இங்க ஆனா ஃபுல் ஷடவுன்தா நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி
நாங்க முன்னாடி இருந்த ஊர்ல வந்துட்டு அப்டிதா ஆறு மணி அஞ்சு மணி ஆகு இப்ப நாங்க இருக்கற எடத் துல வந்துட்டு மூணு மணி மூணு மணி மூன்றைக்கு வந்துருது ம்
அங்க எங்க அம்மா வீட்ல உள்ளவங்களா அப்ப வந்து ஆஃப் ஷடவுனு ஃபுல் ஷடவுன் அப்டிலா சொல்லுவாங்க ஆஃப் ஷடவுனா மதியமே வந்துரு ஃபுல் ஷடவுனா ஆறு மணிக்கு வரு அஞ்சரைக்கு வரு அந்த மாரி
அதுதா அதுதா
ம்
நானு இனிமேதா காலைலதா இனி என்ன சாப்பாடு செய்யணுன் முடிவு பண்ணணு நாங்க சாப்பிட பதினோரு மணி ஆயிரு பதினொரு மணி ஆக்கிட்டு சாப்டுவாங்க ஏனா எந்திரிச்சு இனிமே தா எல்லாரு டீ குடிப்பாங்க எனக்கு சீக்கரோ பசிச்சுடு அவுங்கெல்லா டீ குடிக் இதோ ஒன்பது மணி ஆகுது எந்துருச்சு நா தா சீக்கிரோ உங்களுக்காக டீ போட்டு குடிச்சுட்டு உக்காந்துருப்பே அவங்க எந்திருக்கிற வரைக்கு ரூம்லயே இருப்பே
ம்
ம்
நா டீ குடிக்கிற பழக்கேலனால அவங்களுக்கு மட்டு தா போட்டு குடுப்பே
ம் நமக்கு டீ குடிக்கலன்னா செட்டாகாதுங்க
ம் வேல ஓடாதுன்றீங்களா டீ குடிக்கல ம் ம்
நீங்க இந்த ஆன்லைன்லல்லா ப்ராடெக்ட்ஸ்ல்லா எதுவு ஆ ஆர்டர் பண்ணி வாங்கறது அந்த அதெல்லா அந்த பழோக்க இருக்கா உங்களுக்கு
ஆ வாங்வேங்க கொழந்தைங்க இருக்காங்கல்ல
ஆ என்ன மாரி ப்ராடக்ட்ஸ்லா வாங்குவீங்க சிஸ்டர்
கிராசரிஸ் வாங்குவே மத்தபடி அந்த
ஓ கொழந்தைங்களுக்கு எதாவது வேணு எனக்கு புடிக்காது ஆமாமா எ ஹஸ்பண்ட் என்னைக்கா அதுதா எ ஹஸ்பண்ட் என்னைக் கா ஒரு நாள் பண்ணணுன் சொல்லுவாங்க ஆனா எனக்கு அதுல விருப்போ இருக்கது கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி இருக்கு அது இரநூத்து அம்பதுரூவா முன்னூறு ருவாய்க்கி வாங்கறதுக்கு அது ஒரு கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க நல்லா சமைச்சு
அதுவே அது பிரச்சனை இல்லங்க அத வாங்கறது வந்து இரநூறு ரூவாய்க் குவோ டெலிவரி சார்ஜ் நூறு ரூபா ஆச நம்ம வாங்கறது இரநூறுவா நூறு ரூபாய்கி டெலிவரி சார்ஜ் குடுக்குவோ அப்படின்னு மன சு வந்து ஏத்துக்காது
எ கண்டிப்பா அப்படித்தா இருக்கு எனக்கு அப்படிதா இருக்கு அதுக்கு எதுக்கு நம்மளே அது போய் வாய்யிண்டு வந்தர்லா
ம் ஆமா முன்னாடிதா கடை எங்களுக்கெல்லா வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் செலவு கூட அவ்ளோவா ஆகாது முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்தர்லா அப்டின்ட்டு அது வாங்கறதுல விருப்பமே கெடையாது பொரு சிலரு போடலான் பாப்பே அது எதுக்கு போயிட்டு முன்னாடிதா எல்லா கடையுமே இருக்கு நம்ம கட் இல்லாம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருந்தா சேரி ஆர்டர் போட்லா முன்னாடிதா எல்லா கடையு இருக்கு தேவனா போய் வாங் கிற வேண்டியதா அப்டின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுல ஒரே ஒரு நாள் அந்த பர்கர் ஆர்டர் போட்டோ சேரி சாப் சே ஆர்டர் போட்டு பாப்போ கே எப் சி வந்து தூரமாருக்குமா சோ அதனால ஆடர் போட்டு பாப்போ சொல்லிட்டு அந்த பர்க் கரு கே எப்சி அந்த சிக்கனு ஆர்டரு போட்டு அன்னைக்கி சாப்ட்டது தா மத்தபடி இந்த கிராசரிஸ் தா ஏன்னா கொழந்தைகள வச்சுட்டு அடிக்கடி வெளியில வெளியில போக முடியாது வெயிலாருக்
ஆமாம் ஆமா
அப்படியு இல்லாம ரெண்டு பேத்தையு நா வண்டியில கூட்டிட்டு போனு ஒரு ஆள முன்னாடி ஒரு ஆள பின்னாடி வச்சு ரெண்டுபேத்தையு இழுத்துட்டு கூட்டிட்டு விட்டு வரணு சோ அதனால ஒரு சில் நேரோ போயிருவே கடைக்கி போய் வே ஒரு சில நேரோ அத வாங்க முடியல ஏதாவது நமக்கு அவசர தேவருக்கு ஏதோ பாலோ ஏதோ வாங்கணு கொழந்தைங்களுக்கு அப்படின்னா ஆர்டர் போட்டுருவே
ஓ ஓகே சேரி இங்கே இங்க அந்த மாரி கிராசரி ஐட்டம்ஸ்ல்லா ஆர்டர் போட முடியாது நாங்க இருக்க பக்கோ ஆ மத்த ஏதாவது புள்ளைகங்களுக்கு ஏதாவது சோப்போ ஒரு ஷாம்போ இல்ல பேம்பர்ஸ் எதாவது வேணுன்னா இந்த மாரி விஷ்யங்கள் மட்டு நா ஆர்டர் பண்ணிப்பே அந்த டிரெஸ் எல்லா வந்துட்டு நல்லாவே இருக்கறது இல்ல
திலே வந்துரு இங்கேல்லா
ஆமா அதா அதா
எதாச்சு வேணுனா ஒடனே போட்ரலா அது மாரி இப்ப ஃபிளிப் கார்ட்லயுமே வந்து அந்த மாரி டெலிவரி கொண்டு வந்துருக்காய்ங்க நைன் மினிட் டெ டெலிவரிஸ் சிக்ஸ் மினிட்ஸ் டெலிவரி சிட்டி சைடு அப்டின்னு அதுலல்லா ஆர்டரு போட்டா வந்துருது
ஆமா இப்ப நா அதா சேர்ச் பண்ணி பாப்பே இங்க அந்த மாரி இருக்கா அப்டின்னு இங்க அந்த மாதிரி கெட இன்னு இது பண்ணல நா வேணும்னா கடைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிடுறது கூட்டிட்டு போயிட்டு அங்க போய்ட்டு வேன்ற அவுங்களுக்கு எப்ப லீவ் அந்த ஃப்ரைடே லீவுனா அப்ப போய் வாங்கிக்கலா அப்டின்ட்டு ஒரு
ம் ஏனா அது ஆர்டரு போட்டா அவ நமக்கு வந்து ஒரு நைன்டி நைன் மேல போட்டா ஃப்ரீ டெலிவரியு கெடைக்குது
ஆமா ஆமா
நூறு ரூவாய்க்கு மேல போட்டாலே ஃப்ரீ டெலிவரி தா நம்ம ப்ராடக் சோ அதுல ஒரு ஒரு ரூவா ரெண்டு ரூவா மூன்று ரூவா அந்த மாரி எம் ஆர் பி ல வந்து கம்மி பண்ணி தா வப்பாங்க இப்ப பத்து ரூவா பிஸ்கட்னா ஒம்போது ரூவா அந்த மாரிதா விப்பாங்க ஆ அதுவும் கொஞ்சோ லாபந் தான ஒரு ரூவா ரெண்டு ரூவா மிச்ச ஆனா
ஆமா அதுல அதனாலதா சூப்பர் மார்க்கெட் போயிடுறதுனா மொத்தமா வாங்காம நமக்கு நெறைய இது இருக்கு பெனிஃபிட்ஸ் அதில நெறையா இருக்குது அப்டின்ட்டு
எ குழந்தைகள சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போனா எல்லாத்தையு அள்ளுவாங்க
அதுதா கொழந்தைங்கள கூட்டிட்டு போனா அங்க இதாங்க பிரெச்சன
ஐயோ அந்த கடைக்கி போணுமா அப்டின்னு யோசயா இருக்கு செரி பரவால்ல அங்கதா அந்த ப்ராடக்ட் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்க போனா நாலு ப்ராடக்ட் எடுத்துடுவே அந்த மாரிதா இருக்கு
அதுதா அதுதா ஒரு ஒரு சில ப்ராடக்டாக தா நானுமே போவே அர்ஜெண்டா ஆனா அங்க போய் பாத்துட்டோம்னா நம்ம கண்ணுதா நம்பள எல்லாத்தையு வாங்க சொல்லிருதேங்க நானு ஒவ்வொன்னா பாத்து எல்லாத்தையு வாங்கிட்டு வந்துறே
ம் அதுவு இல்லாம கரெக்டா அந்த கொழந்தைங்களுக்கு ஏத்த மாரி அந்த பொம்ம ப்ராடக்ட்டு அவுங்களுக்கு தேவையான அந்த கிளேயி அந்த புதுசு புதுசா நியூ ஐயிட்டமா முன்னாடி வச்சிருவாங்க அது வேணுட்டு அப்பவே உருண்டு அடம்பிடிச்சு சேரி என்ன பண்ணா கத்தாம இருக்கட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்மள எல்லாரு பாக்காம இருக்கட்டு சொல்லிட்டு வாங்
கண்டிப்பா கண்டிப்பா அப்டித்தா அப்டித்தா எ பொண்ணுங்களு அப்டிதா சூப்பர் மார்க்கெட்ல நல்ல கண்ணுக்கு கவர்ச்சியா எல்லாத்தையு வேற வச்சிருறாங்களா வரிசையா ஓடிப்போய் அங்க நின்னுக்குவா சாக்லேட் பக்கத்துல இப்ப வாங்கி தந்தாதா நா உன் விடுவே அப்டின்னுவா எ பொண்ணு
ம் ம்
ஏ பொண்ணா அதிக சாக்லேட் நெய்பாலிஸ் பாத்தா நெய்பாலிஸ் புடிக்கு நெய் பாலிஸ பாத்தா போது போய் நின்ரு நின்னு கிட்டு நொய்பாலிஸ் வேணு வாங்கிகுடுனு அத்தன வாங்கி வச்சிருக்கா நா கூட போட மாட்டே டெய்லியு கூட போட சொன்னா போடுவா அவளுக்கு அதுல ஏதோ ஒரு ஆச ஓகே சிஸ்டர் சேரி சேரி பாருங்க நா ஃப்ரீ ஆயிட்டு கூப்றே
பாருங்க ஆ பாய் ஓகே
ஆ